ஹலோ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேன் சிஸ்டர் நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நா இப்பதாங்க சிஸ்டர் சும்மாதா ஒரு தண்ணி ஊத்திட்ருக்க வாட்ரு பாட்டல்ல நீங்க
நான்னா நா வந்து இப்பதா பாப்பா இருக்காங்க பாப்பாவ குளிக்க வெச்சிட்டு தூங்க வெச்சிட்டு இருக்க
ஓகேங்க சிஸ்டர் தூங்கிட்டாங்களா பாப்பா
ஆ தூங்கிட்டாங்க இப்போ தா ஆக்சுவலாக தூங்கறதுக்கே அரை மணி நேர இருக்கும் அரை‌ மணி நேர ஆட்டன்னு தொட்டியில்ல
அது ஒக்காந்துட்டுலா ஆட்டக்கூடாது நின்னுக் கிட்டுதா ஆட்டணும் அப்டின்ற மாறி சொல்லுவாங்க
இப்பலா ஒங்களுக்கு ஓகே வாங் சிஸ்டர் பாப்பா பாத்துக்கிறதுல ஏன்னா முன்ன ஃபர்ஸ்ட்லா கொஞ்ச பொறந்ததைம் ரொம்ப பாப்பாவே பாத்துகிட்டு இருக்க மாறி இருக்கும் இப்பெல்லா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்கல்ல
ஆக்சுவலா இப்பதா அதிகமா வேல அதிகமா இருக்க மாறி இருக்கு எனக்கு ஆக்சுவலா வந்து என்னன்னா பொறந்தபோது என்னன்னா அப்போ வந்து டிப்ரெஷன் ரொம்ப டிப்ரஷன் ஆயிடும் த என்னன் தெர்ல அந்த போஸ்ட்மார்டம் டிப்ரஷன் சொன்
ஏன்னா நா நறைய சோசியல் மீடியாவியலயு இப்பதா பார்த்துட்ருக்க எனக்கு தெரிஞ்ச முன்னல்லா இப்டில்லா இருக்க மாட்டாங்க ஏன்னா நெறைய பேர் இருப் இருப்பாங்க இல்லையா வீட்ல கொழந்தைய பாத்துக்கற அதுக்கு ஒண்ணு தெரியாது ஆனா இப்பல்லா சோசியல் மீடியா எடுத்தா இப்பதா கொழந்த பொறந்துச்சா ஐயோ டிப்ரஷன் அது இதுன்ட்டு
இல்ல ஆக்சுவலா பாத்துக்குறதுக்கு இங்க அத்த இருக்காங்க மாமியார் இருக்காங்க இருந்தாலு நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும் நம்ம கொழந்த பொறக்கும் போது அதனால அந்த சேஞ்சஸ்னால எல்லாருக்குமே டிப்ரஷன் இருக்கும் எதுக்குன்னே தெரியாம நம்ம அழுகுவோ அந்த மாறி ஆயிடும் காரணமே இருக்காது காரணமே இருக்காம நம்ம அழுகுற மாறி இருக்கும் க்கும் எதுக்கு அழுகுறோனே தெரியாதா ஆ எனக்கு அந்த தூங்கும் போது தா அந்த டிப் டிப்ரெஷன் வரும் முழிச்சிருக்கும் போது பாப்பா கூட வெளாயாறோமா அதனால தெரியாது தூங்கும் போதுதா எதோ நம்ம தனியா இருக்குற மாறி றி எதுக்குடா வாழ்றோ அந்த மாறிலா தோன
நீங்க அந்த டைம்ல தூங்க மாட்டங்களா சார் ஏன்னா பொறந்தொனே வந்து பாப்பா எப்ப தூங்குதோ கொழந்தைங்க எப்ப தூங்குதோ அந்த டைம் தா நம்மளும் தூங்க முடியும் அப்டியும் சொல்லுவாங்க அ அப்ப நீங்க அந்த டைம்ல தூங்க மாட்டீங்களா
தூங்குவோன்னு நினப்போ சரி எப்டியாச்சும் பாப்பாவ தூங்குவச்சிட்டு நம்மளும் தூங்கலான்னு நினப்போ ஆனா அந்த அவுங்க தூங்கினது டைம்ல நமக்கு தூக்க வராது என்னன்னு எனக்கு தெரியில இன்ன வரையுமே எனக்கு அந்த
அப்ப நீங்க எப்டி மேனேஜ் பண்ணீங்க அந்த டைம்லா ஏன்னா பாப்பா முழிச்சிட்டுருக்கப்ப தூங்கவும் முடியாது
ம் ஆமா ஆக்சுவலா நா முழிச்சிருக்க அங்க ஊர்ல என்னன்னா கொழந்த பொறந்தோனா ஒரு மாசத்துல இங்க என்ன கூட்டிட்டு வன்ட்டாங்க இங்க மாமியார் வீட் டுக்கு அதுதா பெரிய டிப்ரஷன் ஆயிருச்சு எனக்கு அம்மா கூட இருக்க முடியலையே அப்டின்னு அப்ரவேர அதுதா பெரிய டிப்ரெஷன் அந்த டைம்ல
ஓ இவுங்க பேத்திய பாக்கணுட்டு இவுங்க கூட்டிட்டு வன்ட்டாங்களா
ஆமா ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் கொழந்த ரெண்டு சைடு ரெண்டு வீட்டுக்குமே ஃபர்ஸ்ட் கொழந்த இது அவுங்க வந்து அங்க அவுங்க பாத்து ம் அவுங்க அங்க பாத்துக்குணுங்கிறாங்க இவுங்க நாங்க இங்கே தா பாத்துக்கணு அதெல்லாம இங்க வந்து கொ பொம்பள ஆ என்ன பெண் கொழந்தயே இல்ல எல்லாமே பசங்க தானா
ஓ அதனால பொண்ண பொறந்தது எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு இருந்திருப்பாங்க
அதேதா அவுங்கள மட்டு அது பாப்பாவ மட்டு நெனச்சிட்டாங்க என்னைய நெனக்கவே இல்ல
ம்
இப்பா வந்தா மட்டு போதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறோ இங்க வந்துட்டே என்னால மேனேஜ் பண்ண முடியல பாத்துக்கிட்டாங்க இருந்தாலு எனக்கு அந்த அம்ம ஞாபகமாவே இருந்தது ஏன்னா நம்ம நம்ம ஒரு தாயாகும் போதுதா நம்ம தாயோட நெனப்பு வரும்னு சொல்லுவாங்க அதனால அம்மா ஞாபகமா இருந் தது அப்பையே ரொம் டிப் ரஷன் ஆயிட்டே அதுக்கப்புறோ பாப்பா கூட விளாண்டுட்டு போயிருச்சி ஒரு ஒரு வருஷம் போயிருச்சு அதுக்கப்புறோ இப்ப நடக்க ஆரம்பமிச்சட்டாங்களா இப்பதா அத புடிச்சே வக்க முடியல ஓடிகிட்டே இருக்காங்க இங்கிட்டு ஓடுறாங்க அங்கிட்டு ஓடுறாங்க
ஆனா இப்ப நம்ம வீட்ல இருந்துச்சுன்னா வெளிய மெயின் ரோட் மழ வந்துருச்சுனா ரொம்ப கேர் ஃபுல்லா இருக்கணுங்க எப்பயு கதவ சாத்தி வச்சிட்டே இருக்கணு
ஆமா ஆமா இங்க மெயின் ரோடு தா வீட்டு விட்டு வெளியே வந்தாலே
ஓ அந்த மாதிரியா இப்ப ஒரு அபார்ட்மெண்ட்னா கூட கொஞ்சோ பிரச்சன இருக்காது ஏன்னா வீடுங்கல்லா இருக்கும் கீழ எறங்கி போகணு ம்ச் அதனால கூட ஒண்ணு தெரியாது நம்ம மெயின்லயே இருந்தோம்ன தா கொஞ்சோ ரொம்ப கேர் ஃபுல்லா இருக்கணு
ஆமா எல்லா கதவையு சாத்தி வச்சருவோம் நாங்க பாப்பாக்கு வெளையாடவு ஒரு ஆள் இல்லயா என் விளாண்டா என் கூடம் மட்டும்தா வெளயார்ர மாதிரி இருக்கு அதனாலயே பெரிய இதாயிடும்
யாரு இல்லயா சிஸ்டர் சின்ன
இங்கப்ப சின்ன கொழந்தைங்கல்ல பக்கத்துல ரெண்டே வீடு தா இங்கிட்டு ஒரு வீடு இங்கிட்டு அதும் சொந்த காருங்க வீடுதா ஆனா அவ்ளோக்கும் நாங்க பேச்சு வார்த்த வெச்சுக்கல அதனால பேபியு இல்ல பேசுறது கெடையாது எப்பயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா மீட் பண்ணுவோ அவ்ளோதா
ஆனா அந்த மாதிரி டைம்ல தா கொழந்தைங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கு விளையா அந்த விளையாடுற டைமுங்கறத அப்ப அந்தந்த வளர்ற ஸ்டேஜ்லதானே அப்ப வந்து யாருமே இல்லன்னா ரொம்ப போர் அடிக்கு ஆனா பாருங்களே எங்கேயாவது கூட்டத்துக்கு ஏதாவது கூட்டிட்டு போனவோ இல்ல ஏதாவ ஒரு ஃபங்ஷன் கூட்டிட்டு போனவோ ரொம்ப ஜாலியா இருப்பாங்க கொழந்தை எல்லா பாத்ததுமே
ஆமா ஆமா கண்டிப்பா ஆமா அங்க அம்மா வீட்ல வந்து கொழந்தைங்க அக்கம் பக்கத்துல எல்லாநெறையா பசங்க இருக்காங்க சின்ன கொழந்தைங்க அவங்க பாப்பா செட்டோட பசங்க இருக்காங்க அங்கெல்லா டெய்லியுமே வந்து ஆனா அங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னா அவங்க அந்த பசங்கலா எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க வந்துட்டு பாப்பா கூட விளையாடிட்டு நைடு தூங்கும் போது தூங்கும் போது மட்டும்தா அங்க போவாங்க இப்ப இங்கே வந்து யாருமே இல்லையா இப்ப வாங்க அம்மாச்சி வீட்டுக்கு போலா அம்மாச்சி வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இருக்கா பாப்பா இந்த சாக்கு வச்சுட்டு நானு போலன்னு ஆமா ஆமா ம் அங்க நெறைய பேர் இருக்காங்க
ம் இப்பல்லா கொஞ்ச போலால சிஸ்டர் ஏன்னா ஒன் மன்துக்கு மட்டு கொஞ்ச அம்மா வீட்ல இரு இருந்துட்டு வந்த மாதிரியு இருக்கும் சம்மர் லீவுக்கு வெளிய போன மாதிரியு இருக்கும்
ஆ இங்க ஆக்சுலா ஹஸ்பண்ட் வந்து ம் வெளியூர்ல வேல பாக்குறாங்க ஒரு வார இங்க ஒரு வார அங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நம்ம அங்க போய் இருந்தோம்னா அவங்களுக்கும் ப அப்பா கூட இருக்கணும் ஆசயா இருக்கணும் அப்டின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே எல்லாருக்கும் ஆச இருக்கு ன்னு சொல்லிட்டு நம்ம ஆசய வந்து மறந்தாச்சு
ஆனா இவங்க ஒரு ஆசக்கு நம்ம ஆசய வந்து அதுல இது பண்ற மாதிரி இருக்கும்
நம்ம ஆம நீங்களு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதெல்லா நெறைய இருக்கு கல்யாணத்துக்கு அப்பற எல்லாத்தையமே சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும்
அப்டிதா சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கன என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ எப்போ கல்யாண பண்ணி க்குவ இதெல்லா எப்ப பாக்க போற இல்ல நா வந்து இப்பயே வந்து நெறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்ட அதனால வந்து எனக்கு ஆப்டர் மேரேஜ் இதெல்லா இருக்கு இருக்காது அப்டின்னு சொல்லி ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்க என்ன ஆகு யாருக்கு தெரியு யாருக்கு சிஸ்டர் தெரிய போது ஆமா பார்ட்னர விட அவங்க என்ன சொல்றது நீங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்ல அவங்க எல்லாரையு சேர்த்துதான நமக்கு லைஃப் இருக்கு அவங்க அப்ப நீ சொன்ன மாதிரி அவங்க வெளிய போயிட்டாங்கன்னா அப்பற நம அவங்க கூட தான இருந்தா ஆகணும்
ஆமா ஆமா ம் ஒவ்வொருத்தவங்க வந்து வெளியூர்ல வேல பார்த்தா ஒய்ஃப்பையு சேத்து கூட்டிட்டு போய்டுவாங்க ஆனா இங்க வந்து இங்க கொஞ்ச அம்மா அப்பா மேல எல்லா கொஞ்ச பாச அதிக அதனால நீ அம்மா அப்பாவ பார்த்துக்கும் கோ நா போய் வேல பார்த்தட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னய இங்க விட்
இல்லையா
இங்க விட்டுட்டு பேய்டு ட இங்க விட்டுட்டு அ போவாங்க மாசத்தில ரெண்டு வார அங்க போயிடுவாங்க ரெண்டு வார இங்க அந்த மாரி
நம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போ ஆ பிஃபோர் மேரேஜிக்கு முன்னாடி இப்படிதா இருக்கணு இப்டிதா இரு ப்போ அப்டின்ட்டு ரொம்ப கான்பிடென்டோடேயே இருப்போ ஆனா அதுக்கு உள் டாவா எல்லாத்துக்குமே நடக்குமான் தெர்ல சில பேத்துக்கு உள்ட்டவா நடந்தங்க சில பேத்துக்கு அதே மாதி நடந் ருக்கு யாருக்கு எப்டி நடக்குன் தெரியு
நானுமே அப்டிதா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இப்டி தா பாட்னர்னா அப்டி இருக்கணு கோவப்படக்கூடாது நம்ம மேல அன்பா இருக்கணு க எங்க நம்மள விட்டு எங்கயு போ கூடாது போனா நம்ளயு கூட்டிட்டு போய்ரணு அப்டின்லா எதிர்பாத்த எல்லாத்தோட ஆப்போசிட்டா தா வந்திருக்கு ஆனா இங்க நல்லா கோவப்படுவாங்க அதுதா ஒரு மைனஸு
அப்டியா எனக்கு வந்து தாட் ஒரே எனக்கு வந்து அப்பயிலே இருந்தே ஒரே தாட் தானா வந்து ஒரே பொண்ணு நால்ல எனக் எனக்கு அப்டியான் தெர்ல அ ஃபேமிலியோடே இருக்கணு தனியா போயிட கூடாது அப்டின்னு தா தோணு
மெயின்னா அவங்க வேல பாக்க வெளியூர் போம் போது நம்ம தனியா இருக்க மாதி இருக்குல ஆக்சுவலா நமக்கு மரேஜ் பண்ணி வச் சதே ச ஹஸ்பண்ட் கூட இருக்கணு அப்டின்றதுக்காக தா அவங்க இங்க விட்டுட்டு அவங்க அங்க இருக்க நம்ம அங்கயு அவங்க அங்கயு இருக்கும் போது ஒரு மாரி கஷ்டமா தா இருக்கு
ஆமா ஆமா அது எல்லாத்தையு ஏதாது ஒண்ணு வேணுனா ஏதாவது ஒண்ணு எழந்துதான ஆகணு
ம் ஆமா அது உண்ம தா இருந்தாலு நீங்க முன்னாடி கண்டிஷன்லா ஆச்சி பேசு பொண்ணு பாக்க வாங்க வருவாங்கல்ல அப்பலா நீங்க
ஆமா அப்டிதா எல்லாரு சொல்லிட்ருக்காங்க நம்ம வரப்பயே வந்து கண்டி ஸ்டார்டிங்கே வந்து கன்டிஷன் போட்டா என்ன நெனைப்பாங்க பாவோ
இல்ல கண்டிஷன் போட வேண்னா என்னோட விருப்போ இது உங்களோட விருப்போ என்ன அப்டின்ற மாரி கேட்டு ஆக்சுவலா நாங்க இங்க எங்க என்ன பொண்ணு பாக்க வரும்போத்லா நானு மொகத்த கூட ஒழுங்கா பாக்கல அந்த அளவு ரொம்ப சை டைப்பு நானு ஆமா அதனால
சொன்னீங்க
வீட்ல ஓகே சொல்ட்டா நமக்கு ஓக் கே தா அப்பா அம்மாக்கு ஓகேனா நமக்கு ஓகே அந்த மாரி தா
ஓகே ஓகே அவுங்க எப்டி கா இருந்தாங்க
அவுங்களுமே அவுங்க அப்பா அம்மா ஓகேன்னு சொல்லவு ஓகே சொல்டாங்க போல
ஓகே ஓகே
அப்புறோ தனியா மெசேஜ் பண்ணும்போதுதா கேட்டே ஓகேவா அப்டின் சொல்லிட்டு ஓகே தா அப்டின்னு அவுங்ளு சொன்னாங்க அவ்ளோதா
ரொம்ப ஃபார்முலா பேய்டிச்சாட்டுக்கு
ஆமா அச் சுவலா ட்ரீம் மாரி இருக்கு அ ஒரு மாசத்தில இந்த மெட்ரெலா முடிஞ்ச மா முடிஞ்சிருச்சி அ ஜனவரி ஆமா டிசம்பர்ல வந்து பாத்துட்டு போனாங்க ஃப்ரவரிலலா முடிஞ்சிரிச்சி அக்சுவலா
எப்டி நீங்க உங்களுக்கு வந்து அலைன்ஸ் பாத்துட்டு இருந்தாங்ளா இல்ல திடீர்னு இப்ப வந்து சில பேத்துக்கு பாத்து அ வந்தாங்களா அந்த மாரி ஏனா சில பேத்துக்கு பாத்துட்டே இருப்பாங்க ஆ இல்லன்னா திடீர்னு நம்மயே நம்ம நெனச்சி கூட பாத்துருக்க மாட்டோ அபோ திடீர்னு வருவாங்கன்டு அந்த மாரி வருவாங்க சிலர்
அ ரெண்டாவது ஆப்ஷன் தா எனக்கு நடந்துது எனக்கு இப்போதிக்குலா வேண் டவே வேண்டா டுவெண்டி சிக்ஸ்க்கு மேல தா நா பண்ணுவே அதுதா கரெக்டான ஏஜி அப்டின் சொல்லிட்ருந்தே இவுங்க தெரிஞ்சவுங்க நல்லவங்க இது நல்ல
ஆமா அந்த மாரி யாராவது வந்துருவாங்க கூட்டிட்டு
அதனால அப்டி வரவு சடனா முடிஞ்சிருச்சு என்னால அப்போதக்கி அப்பா அம்மா பேச்ச தட்டவு முடில செரி ஓகேடா அப்டின் சொல்ட்டு விட்டாச்சு அப்பயுமே வந்து பாத்துட்டு போம்போது இன்னொரு ஆறு மாச ஆக ட்டு நல்லா பேசி புரிஞ்சிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோ பண்ணிட்டு அதுக்கப்புறோ பண்ணுனா இன்னு கொஞ்ச ஜாலியாருக்கு அந்த ஆறு மாசம் ஃபேஸ் வந்து ஒரு மாரி இருக்கு அ கல்யாணத்துக்குக்கப் றோ ஒரு மாரி இருக்கு அத என்ஜாய் பண்ண முடில என்னால ஒரு மாசத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சி
ஓ ஓ ஒங்களுக்கு இதான் சொல்லி ஒன் மன்ந்த்லயே மேரேஜ் முஞ்டிசிருச்சா
ஆமா ஆமாமா அதா சொன்னனே டிசம்பர் லாஸ்ட்ல பாக்க வந்தாங்க பிப்லலா முடிஞ்சிருச்சு
ஓகே ஓகே நடத்து ஒன் அண்ட் ஹாஃப் மன்ந்த் இருக்காட்டுக்கே
நா அந்த ஒரு அதுலயே பா
ஷாப்பிங்கு இதுலே போயிடு உங்களுக்கு
ஆ ஷாப்பிங் ஆ அப்டியு சொல்லலா அந்த ஒரு மாச தா ஆ ஜாலியா இருந்தது ஜாலியா இருந்த டைம் அவ்ளதா
ஓ ஓகே ஓகே அப்பெல்லா எப்டி வெளியே அவுட்டிங்லா விடுவாங்களா இல்ல சில பேர் வீட்லல்லா விடமாட்டாங்கல்ல நீங்க எப்டி போனீங்ளா
இல்லனா விட மாட்டாங்க தா அந்த நிச்சயத்துக்கு அப்றோ ரெண்டு நாள் ரெண்டு தடவ கூட்டிட்டு போனாங்க
ஓகே ஓகே ஏனா சொல்லுவாங்க சில வீட்டுல வந்து இதுதான் வந்து இப்டி போக்கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க
ஆமா ஆமா அதே மாரி தா
ஓகே சிஸ்டர் கொஞ்சோ ஒர்க் இருக்கு போயிட்டு நா வந்து கால் பண்றே
ஓகே பா பாய்